வணக்கம் சகோதரி நல்லா இருக்கே சகோதரி நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
சாப்டாச்சா
ஆ சாப்ட்ட சகோதரி நீங்க சாப்ட்டீங்ளா
ஆமா தோழி சாப்ட்டாச்சு என்ன பண்றீங்க
ஆ நா நா சும்மாதா சகோதரி இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
காலேஜ் படிச்சுட்டு இருக்கே ஏ தோழி
ஓகே ஓகே சகோதரி ஃபஸ்ட் இயருங்ளா செகண்ட் இயருங்ளா
செகண்ட் இயர்
செகண்ட் இயர்ங்களா என்ன சகோதரி படிக்கிறீங்க
ட்ரி எடுத்துருக்க பி எஸ் சி ல
புரியல சகோதரி நீங்க பேசுறது எனக்கு க்ளியரா கேக்கல
நா வந்து கெமிஸ்ட்ரி எடுத்திருக்கே தோழி பி எஸ் சி
ஓகே சகோதரி ஓகே ஓகே
நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா வந்து பி எஸ் சி பி எட் படிச்சிருக்கே சகோதரி
என்ன தோழி ச ஒர்க்குக்கா போறீங்க
ஆ இல்ல சகோதரி நா இப்ப தா டூ தௌசண்ட் டு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் முடிச்ச அப்றோ ஒன் இயர் ஒர்க் பண்ணன்டா அப்றோ எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு மேரேஜ் ஆகி இப்ப ஒரு ஒன் இயர் பேபி இருக்குடா எனக்கு அதனால இப்ப கைக்குழந்தைய வச்சுட்டு போக முடியாதா அதனால சரி தம்பி கொஞ்சோ ஸ்கூல் போனதுக்கு அப் றம் போய்க்கலான்ட்டு விட்டுட்ட நானு
ரொம்ப பேரு குட்டியானது
ஆ புரில சகோதரி
உங்களோட ஃபேவரட் ஃபுட்சு
எனக்கு ஃபேவரட் ஃபுட்ன்னு பாத்தீங்னா வந்துட்டு டிஃபன்ல வந்துட்டு பரோட்டா ரொம்ப புடிக்கு பரோட்டா அப்பறோ பன்னீர் பட்டர் மசாலா ப்ளஸ் நான் எனக்கு ரொம்ப புடிக்குன்டா அப்றமேட்டுக்கு வந்து லன்ச் ஃபுட்டுல பாத்தீங்கனா வந்துட்டு லன்ச்சில பாத்தீங்கனா சிக்கன் பிரியாணி இருக்குல்ல சிக்கன் பிரியா மீனு புடிக்கு சிக்கன் ப்ரியாணி புடிக்கு அப்பறமேட்டுக்கு பருப்பு ரசன்னா எனக்கு புடிக்கு அப்றோ ஸ்வீட்ல பாத்தீங்ன்னா வந்துட் ட்டு இந்த பாதுசா இருக்குல்ல பாதுசா பால்கோவா அந்த மாரி ஃப்ளேவர் வீட்லா எனக்கு ரொம்ப புடிக்குன்டா உனக்கெந்த மாரில்லா புடிக்கு
எனக்கு வந்து ப ப்ரோட்டா நல்லா புடிக்கு வேற வந்து மதி வேற ஃப்ரைட் ரைஸு அதுவு நல்ல புடிக்கும் வேற பாஸ்தா அந்த மாரி ஸ்வீட்லன் சொல்லும் போது லட்டு அந்த ஆரஞ்ச் கலர் லட்டு
அ மோட்டி லட்டும்பாங்க
ஆமா அது நல்லா டேஸ் சொல்லி புடிக்கு
சேரிங்க சேரிங்க சகோதரி வேற உங்களுக்கு ஐஸ்கிரீம்லல்லா உனக்கு என்ன மாரிடா புடிக்கு
ஐஸ்கிரீம்ல வந்து கோன் ஐஸ் புடிக்கு தோழி கோன் ஐஸ் வரது சாக்கோபார் சாக்லேட் ஃபிளேவர் அறந்து ஸ்ட்ராபெரி உங்களுக்கு என்ன புடிக்கு தோலி
எனக்கு வந்து சகோதரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பட்டர்ஸ்காச் இருக்குல்ல பட்டர்ஸ்காச் சாக்லேட் பிளேவர் அந்த மாரி பிடிக்கு சகோதரி
மூவ் ஆவ் ஓ செரி தோழி வேற நீங்க என்னல்லா சமைப்பீங்க
நா வந்து சமையல் பாத்தீங்கன்னா எனக்கு மோஸ்ட்லி சமையல்னா என்னன்னே தெரியாது சகோதரி ஆஃப்டர் மேரேஜு வந்துட்டு பேபி உடனே பெற கன்சீவ் உடனே ஆயிட்டனால நா கிச்சன் பக்கம் போறவே வேல கெடையாது கொஞ்ச நாள் இருந்தாலு சமையல் மறந்துருச்சி இப்பதா கொஞ்சோ கொழந்த எடுத்துட்டு அம்மா ஹஸ் பண்ணு வீட்டுக்கு போனாலே யூ யூ ட்யூப் பாத்து பாத்து எதோ லைட்டா சமைக்கற சகோதரி பண்ணுவே எல்லா டிஷ்ஷூமே பண்ணுவே டெய்லி சாம்பார் ரசம் பொரியல் அப்புறம் ஏதாவது வந்துட்டு இப்ப நான்வெஜ் ஜ்ல நான்வெஜ் வந்து எங்க அம்மா வீட்டுல வெஜ்ஜு சம வெஜ்தா சகோதரி சாப்டுவோங்களா ஹ்ஸ்பண்ட் வீட்ல தா நான் வெஜ் சம ப்பாங்களா ஓரளவுக்கு இப்பதா வந்து சிக்கன் கொழம்பு சிக்கன் கிரேவிலாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கே இருந்தாலும் ஹஸ்பண்ட் தா மோஸ்ட்லி ஹெல்பிங் பண்றாங்க மத்தபடி சிக்கன் பிரியாணி ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணிருக்கே சகோதுரி நானு மத்தபடி அதிகமா சண்டே முட்டி நாங்க நாங்க பீக் கி வீக்லி எடுத்தம்னா இந்த நான் வெஜ் நான்வெஜ்ட டேஸ்ட் எங்ளுக்கு புடிக்காம போயிருமோ என்மோ தெர்ல வரவார சாப்ட்டம்னா என்னமோ எங்களுக்கு செட்ட ஆக மாட்டிக்குது மூஞ்சில அடிச்ச மாரி இருக்துங்களா அத வந்து ரெண்டு வார் டென் டேஸ் எடுத்துக்கோங்ளா அப்டிங்கம் போது சிக்கன் பியாணி அந்த மாரி சமப் சகோதரி டேஸ் எக்காத டைம்ல வந்து இந்த பிரியாணில வந்து வெஜிடபிள் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி இந்த எக் பிரியாணி அந் மாரி எதாச்சு புது புது டிஷ் இருந்தா யூட்யூப்ல பாத்து அப்டியே சமப்ப சகோதரி
நானு இப்போ கொஞ்ச லீவ் டைம் வரும்போது கொஞ்சோ கொஞ்சோ சமைக்க கத்துட்ருக்க தோழி ஆனா டிஃபன்ஸ்ல்லா செய்வே தோழி
ஆ நா டிஃபன் எல்லாமே பூரி ஆ அதல்லா பூரி சு பத் அந்த மாரி டிஃபன்லா பண்ணுவச ஸ்பண்ட் வந்து பரோட்டா போடுவாங்களா ஆன சில சமயம் வந்துட்டு ரொம்ப எப் ப யாரையு நா விருப்பப்பட்டு கேட்டனா ஹெல்தியா வேணு ஹோட்டல்ல சாப்டக் கூடாதுங்குறதுக்காக நா வந்து சாால்னா வந்து ரோட் டு கட சால்னாங்குறது யூடியூப பாத்து பண்ணுவ சகோதரி நானு மத்த டைம்ல வந்துட்டு ஹஸ் பண் வந்துட்டு பரோட்டா போடுவாரு அவர் பரோட்டா போட்டு குடுப்பார் நாங்க பொறுமையா சாப்ட்டு ரிலாக்ஸா லீவு டைம்க் சண்டே அந்த மாரி நாங்க யூஸ் பண்ணி போடுவோ
அப்டியா சரிங்க இங்க வந்து நா வந்து டிஃபன் மட்டு நய ஆ நைட்டு டின்னருக் கு வந்து ப்ரேக் ஏதாது தோச அந்த மாதிரி ஏ நா சமைப்பே தோழி அ வீட்ல ஹெல்ப்ப து அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க கூட சேந்து ஹெல்ப் பண்ணி சம துணை
தரி அப்பறமேட்டுக்கு சகோதரி உங்க கூட பொறந்தாவங்க எத்தன பேரு சகோதரி
ட பிறந்தது அண்ணன் தோழி
ஆ சேரிங்க சேரிங்க சகோதரி
உங்க கூட பொறந்தது
பொறந்த அண்ணா ஒண்ணு சகோதரி அண்ணனுக்கு இப்ப தா மேரேஜ்
ஆஹ்
ஒ அவருக்கு மேரேஜாயிருச்சு சகோதரி பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக் காங்க ஆஹ் சகோதிரி கேக்குதுங்களா
அ கேக்குது தோழி சொல்லுங்க
ஆஹ் அவுருக்கு மேரேஜ் ஆயிச்சு சகோதிரி அவரு தனியா இருக்காங்க நான் தனியா இருக்கேன் அம்மாப்பா மட்டும்தா இங்கருக்காங்க
வொர்க் புக் வந்து வை வந்து அது எங்களுக்கு வந்து எனக்கு அண்ண வந்து து இப்போதா காலேஜ் ஃபைனல் இயரு படிச்சட் இத்தா தோழி
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
வீட்ல அப்பறோ அது இன்னு கெமிக்கல் இஞ்சினியரிங் தோழி
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி ஏன் சௌரி நீங்க இன்ஜினியரிங் அந்த மாதிரில்லா எடுக்கலீங்களா ப்பி பி எஸ் சி கம்ப்யூட்டர் கெமிஸ்ட்ரி எடுத்துட்டீங்க
இன்ஜினியரிங் எடுக்கல நா வந்து லெவ லெவன்த் த்ல எடுத்த குரூப் வந்து ப்யூர் சயின்ஸ்ல தோழி அதனால மேக்ஸ் வரும்ல இன்ஜினியரிங்க்கு ஆமா ஆர்ட்ஸ் சமந்தபட்டது மெடிக்கல்லயு போலா ஆனா ஆஹ் இன்ஜினியரிங் படிக்கறதுக்கு மேக்ஸ் வேணு தோழி அதனால இன்ஜினியரிங் இல்ல போகாம இங்க வந்துருந்தே சேரி மெடிக்கலருந்து இந்த ரிலேட்டடா போலான்னு சொல்லி கெமிஸ்ட்ரி எடுத்தே தோழி
கெமிஸ்ட்ரி மீன்ஸ் இந்த லேப் ரிலேட்டடா ஏதாச்சும ஒரு அதுக்கு சம்பந்தப்பட்டது ஏதாச்சுமே போய்க்கலா
ஆஹ் கம்பெனியில ஏதாவது அப்படி ஏதாவது வேல கெட
ஓ செரிங்க செரிங்க உ உங்களுக்குன்னு ஏதாச்சுன்னு ஒரு எய்ம் இருக்குங்களா சகோதரி
எனக்கு ஏய்ம்னா மொதலயிருந்த ஒரு டி கிரிய முடிச்சுட்டு அடுத்தது எம் எஸ் சி போடணுன்னு நீனைச்சிருக்கே தோழி எம் எஸ் சி ல வந்து கெமிஸ்ட்ரி ரிலேட்டடா நெறய மெடிக்கல் ரிலேட்டடா வரும்லா தோழி அதுல ஒரு குரூப் பாத்து படி ச்சிட்டு அப்புறோ வந்து சைட்ல வந்து எக்ஸாம் எழுதி கம்பெனில லேப்ல அந்த மாரி ஏதாவது வேல கெடக் அச்சா போலான்னு இருக்கே தோழி
ஓ சேரிங்க சகோதரி நீங்க ஏதாச்சும் இந்த எக்ஸ்ட்ரா கிலாஸஸ் மாரி போறீங்களா ஸ் சகோதரி டைப் கிளஸ் இந்த மாரி சி எஸ் கம்யூட்டர் ரிலேட்டட்டா ஸ் சஸ்டம் பேசிக்கா கத்துக்கறது ஓகே
நம்ம கண்டின்யுஸா இப்ப காலேஜ் போறனால
ஈவினிங் ஆ இல்ல சகோதரி உங்களுக்கு காலேஜ் ஃபுல் டைமுங்ளா சகோதரி இல்ல ஆஃப் டைம் தானா சாகோதரி
ஃபுல் டைம் ஈவினிங் த்ரீ ஃபார்டி ஃபை வர இருக்கு சகோதரி
ஓ சேரி சேரிங்க சகோ தரி உங்களுக்கு வந்துட்டு இப்ப ஈவினிங் வந்து வீட்டுக்கு வன்ட்டு போக முடியாதுங்ளா சகோதரி க்ளாஸ் எது அட்டன் பண்ண முடியாதுங்ளா அந்த கிளாஸ்லா பாத்திங்னா ஒரு ஒன் அவர்தா நமக்கிருக்குமே
ஆமா தோழி ஆனா இருந்தாலு எனக்கு வந்து ஆட்டோ வர்றனால எனக்கு வந்து லாஸ்ட் வந்து வீட்டுக்கு வர தனியால வரணு தோழி அதனால இப்பதைக்கு செரி ஆமா தோழி அதனால லீவு டைம்ல லீவ் டைம் கெடைச்சாலு லீவ் வந்து ஒரு மாச லீவ்லா கெடையாது தோழி ஒரு இருவது நாள் அப்படிதா
ஆ ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி இல்ல சகோதரி நீங்க ஆ நீங்க வந்து ஒரு மாச இருந்தாலு பண்ண முடியாது சகோத ஏன்னா அது நீங்க ப அது நீங்க கத்துக்கறதுக்கு எப்டியு வந்துட்டு உங்களுக்கு சிக்ஸ் மன்த் ஆகு சகோரி மினிமம் வந்து ஒரு ஃபோர் டூ ஃபைவ் மன்த் நீங்க கிளாஸ்கே வந்து கத்துக்கிட்டா மட்டுந்தா அந்த எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ண முடியு இல்லாட்னா உங்களுக்கு ரொம்ப டிஃபி சில பேர் சகோதரி மூணு மாசத்துலயே கத்துக்கறவங்களு இருக்கறாங்க இருந்தாலுமே அப்படி கத்துக்கிட்டாலுமே நமக் கு வந்து செட் ஆகாது சகோதிரி
ஆமா தோழி அதனால மொத்தமா காலேஜ் முடிச்சிட்டு அதுக்கறமா
ஆமா சகோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யூ ஜி டிகிரிய கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்பறோ நீங்க பண்ணுங்க சகோதரி
ஆமா தோழி வர்ற இன்டர்ன்ஷிப்புக்கு போனும்லா தோழி
ஆமா சகோ இன்டர்ன்ஷிப்பு இன்டர்ன்ஷிப்பு கடைசி வருசந்தான சகோதரி குடுப் பாங்க செகண்ட் இயருங்களே போலாங்களா
இல்ல தோழி ஃபர்ஸ் ட் இயர்ல இருந்தே போலா நம்ம இன்டர்ன்ஷிப்பு கம்பெனில லேப்ல காட்டி போலா தோழி எப்பனா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர் கெடைக்கூடிய லீவ்ல வந்து செகண்ட் இயருக்குள்ள இன்டர்ன்ஷிப் அனுப்புவாங்க இது எங்க காலேஜ்ல வந்து நாங்களேதா கேட்டு போனு தோழி அவங்க எதுவு ஆஃபர் எதுவு பண்ண மாட்டாங்க அப்றோ செகண்ட் இயரு போவோ வா வரும்போது தேர்ட் இயர்க்குள்ள இன்டர்ன்ஷிப்புக்கு அனுப்புவாங்க தோழி ஏன்னா தேர்ட் இயர் காலேஜ் முடிஞ்ச பிறக்கு ம் எல்லாரும் காலேஜ் முடிச்சுட்டு போயிருவா இன்டர்ன்ஷிப்புக்கு அப்டி யாரும் போமாட்டோம்னு சொல்லி செகண்ட் இயர்ல அனுப்பிறுவாங்க தோழி
சேரிங்கா சகோதரி நமக்கான நேரம் முடிந்து விட்டது ச சகோதரி நம்ம வேறொரு இணைப்புல தொடர்ந்து இதப் பத்தி பேசலாம் சகோதரி நன்றி வணக்கம் சகோதரி அஹ்